ஹலோ கேக்குதுங்ளா என்ன பண்றீங்க
ஆ கேக்குது நானு வீட்ல இப்பதா சும்மா உக்காந்துட்டு இருக்கே வேல எல்லா கொஞ்சோ இருந்தது அம்மாக்கு கொஞ்சோ ஹெல்பெல்லா பண்ணிட்டு ஆ இப்பதா சும்மா உக்காந்துட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானுமே சும்மாதாங்க இருக்கே இது கொஞ்சோ பல்லு வலிக்குதுன்னு ஆ டாக்டரு பாக்கலான்னு போகலான்னு இருந்தேங்க அப்றோ நா எப்பவுமே பாக்குற டாக் ட்ரு வந்து இன்னிக்கு இல்லிங்ளா நாளிக்கு தா வருவாங்களா அதனால செரி நாளைக் க்கே போய் பாப்போன்ட்டு நா வந்து ஆ விட்டுட்டங்க ஏன்னா அவரு தா நல்லா பாப்பாரு அதுக்காக தாங்க
டீ காபி குடிச்சீங்களா
ஆங்க கொஞ்சோ டீ காபி குடிச்சிட்டே ஆ பல்லு வலினால சில விஷயங்கள் வந்து என்னால சாப்பிட முடிலங்க ஆ என்னன்னா ஒரு பக் ம் ம் ஒரு பக்கோ வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்து சொத்தையாய் எடுத்துட்டாங்க அதனால நா ஒரே பக்கம அந்த பக்கோ எந்த பல்லு நாங்க மேற்கொண்டு வைக்கலாங்க இன்னொரு பக்கோ வந் ஒரே பக்கமா சாப்பிட்டுன்னு இருக்கு அந்த பக் க்கு ஏதோ வாயி வாயில வந்து வலிக்குதுங்க உள்ளயு ஏதோ பிரச்சன இருக்கு ஒரு ஒரு டாக்டரு ஒன்னு ஒன்னு சொல்
ஒரே சைடு வெச்சு நம்ம சாப்ட்டுறோல்ல அந்த இதுல்லா வந்து அப்டியே இருக்கிறதுனால அது உங்களுக்கு வலி குடுக்குதோ என்னவோ
ஆமாம்மாங்க இந்த கடைசி ரெண்டு இந்த அறிவு பல்லுன்னுவாங்களோ அதுமே வந்து ஏதோ வாயில போய் இடிக்குதுங்க எனக்கு வந்து என்னன்னா பல்லு புடுங்கறது அந்த அளவு வந்து ஆ உடன்பாடு இல்லங்க வேற எதனா கூட ம் கஷ்டோனு சொல்லிட்டு நானு அது கொஞ்சோ அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேங்க இப்ப என்னன்னா ஏதோ ஒரு பக்கோ வந்து வழி வந்துட்டே இருக்கு அது என்ன ஒ கன்ஃபார்மா புடுங்கியே ஆவனுன்னா புடுங்கிதா ஆவனு பல்லு வேற என்ன பண்ண முடியு ஆனா எனக்கு வந் து எனக்கு ஒரு டாக்டரு வந்து நல்லா பாப்பாங்க இங்க அவங்க கிட் ட்ட தா பாக்கலாட்டு எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு பல்லு பத் எதனா தெரியுங்களாங்க எதனா வலி எதனா வந்துருக்குங்களா
நா நெறையவே இது பண்ணிருக்கே பல்லுவலியால நானுமே வந்து கொஞ்சோ கஷ்டப்பட்டு ஓரு வர்ஷோ கிட்ட அந்த பல்லு ஈரல்லா இருக் கில்ல அதெல்லாம் சத்தி இல்லாம வீங்கி போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பல்ல எடுத்ததுக்கு அப்றன்தா நானுமே கொஞ்சோ சொல்றதெல்லா கேக்க ஆரம்பி து சரியா சாப்ட ஆரம்பிச்சே அதனால பல்லுன்னா கொஞ்சோ பாத்து பத்தறமா நம்மள்க்கு அத பத்தி தெரிய மாட்டேங்குது பெரியவங்ளு நம்ப நம்மளுக்கு இப்டி இருக்கணு அப்டி இருக்கணு சொல்லவே சொல்லல நம்பளா கொஞ்சொ கஷ்டப்பட்டு வருமோதுதா இப்டிலா இருக்கு தோண்
ஓ அப்படிங்ளா கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது
ம் உங்களுக்கு பல்லு போ புடுங்கனதுக்கப்றமா நல்லா இருக்குங்களா
அ இப்ப கொஞ்சோ பரவால்ல அது எடுத்ததுக்கு அப் அப்றோ கொஞ்சோ நல்லாருக்கு அந்த எடோன்னா கொஞ்சோ ஒரு மாரி நா ஃப்ரெண்ஸ்லியே எடுத்துட்டே பா ஃப்ரெண்ட்ல நம்ம ஃபஸ்ட்லே நம்ம பேஸ் பண்ணு ல மேலருக்கா மூணு பல்லுருக்கு பாருங்க அதுலே நா ஒரு பல்லே எடுத்துட்டே அதனாலே நா வெளிய போறதுல கொஞ்ச கஷ்டப்பட்டே வெளிய போய் எல்லாருமே பேஸ் பண்றதுக்கே எல்லாமே கொஞ்சோ கஷ்டப்பட்டே ஆனா ஒரு எ ஸ்டேஜுக்கப்றோ நானே புரிஞ்சிக்ட்டே இதுதா நம்மளோட உடல் நிலை இப்டிதா இருக் க்கு இதுதா நம்ம வந்து மத்தவ்ளு ஏத்துக்கணுங்கள அப்படியே அப்டின்னு சொ சொல்லிட்டே எப்பவும் போல நா இப்பல்லா சகஜமா இருக்கே நறையா கஷ்டப்பட்ருக்கே அதனால வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட சீக்கிரமா எடுத்துக்கோங்க ரொம்ப கூலா இருக்காதீங்க அது ஒடம்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட போது பல்லு வலினா எதுமேஸ் சாப்ட முடியாது பேச முடியாதே வின்னு வின்னு வின்னு வின்னு வலிக்கு நீங்க எப்படி அதெல்லா மேனேஜ் பண்றீங்கன் எனக்கு தெரியில
அதுதாங்க என்னன் தெரில ஒரு பக்கம் பல்லு இல்லாதவே ஒரே பக்கமா நா சாப்பிட்டுட்ருக்கே இப்ப நீங்க பல்லு எடுத்தன் சொல்றீங்களா அந்த எடம் உங்களுக் ஒரு மாதிரி இல்லையாங்க
இல் அதுதா ஒரு மாரிதா இருக்கு அது மேல பல்லு இருக்குத்துனால எனக்கு அந்த அளவுக்கு தெரீல நம்ப சாப்புடும் போது நம்ம பேசும் போது இது பண்ணும் போது கொஞ்சோ அந்த அளவுக்கு தெரியிர்துல்ல நம்ம மெல்லமோது நம்ம ஃப்ரண்ட்ல வச்சு மெல்ல மாட்டோல சைட்ல தான நம்ப சாப்புட்றோம் அதனால எனக்கு அந்த அளவுக்கு அது பெருசா ப்ரச்சனையா தெரீல அப்றோ பீர்க்கா கொஞ்சொ ஸ்டாட்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டே எப்டி எல்லாரையுமே நாம எதிர்கொள்றது அப்பிப் பில் சொல்லிட்டு ஆனா இப்ப பழகிடுச்சு
சேய் விடுங்க பேசுறோங்க எதனா பேசிப் ட்ருப்பாங்க அது அவங்களல்லா நம்ம இது பண்ண முடியாது இன்னொன்னு என்னன்னாங்கவ் பல்லு வந்து நீங்க அது எடுத்தீங்ள அது திரும்பியு நீங்க வந்து வெச்சுக்லா இல்லங்க
ரெண்டு வெக்கனுனா ஆனா எனக்கு வந்து உள்ள நம்மளுக்கு சுத்தி அந்த எலும்புகள்லா இரு குன் சொல்லாங்கல்ல நம்பள்க்கு பல்லு சைட்லல்லா அந்த எலும்புங்கலா எனக் உறுதி இல்ல சொல்லிட்டாங்க உறுதி இல்லாததுனால நீங்க எக்ஸ்ட்ராவா பக்கத்துல வந்து ஃபிக்ஸ்டாலா வெப்பாங்கல்ல அட்டாச் ரா அந்த மாரிலா வச்சீங்கன்னா இய பக்கத்துல இருக்க எல்லா பல்லுமே உங்ளுக் வந்து ரொம்ப வீக் ஆய்டு அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்டாங் ஆமா அந்தனால ஆமா அதனால வந்து நா எதுமே பண்ணல இப்டியே இருக்கே எங்கடா வெளிய போணுன்னா நம்பய் ஸ்டபாஸஸ்ட்டு ஃபிட்டிங் மாரி வச்சிட் போகுல இப்பு பல்லு டாக் தெர்லாக் குடுப்பாங்கல்ல அது எமர்ஜென்சிக்கு வேணுனா நாம வெச்சுக்ற மாரி அத மட்டு நா என்னிக்காச்சு வெளியப் போவே அப்டின்னா வெச்சுட்டு போவே வீட்ல இருந்தன்னா மத்தபடி எப் பொம்பள சா
என்னங்க குடுப்பாங்க
அது பல்லு வந்து அந்த இல்லாத இடத்துல வந்து பல்லு வந்து வைக்கிற ஃபிக்ஸ் பண்ற மாரி ஜஸ்ட் அப்போதைக்கு பிக்ஸ் பண்ணி நம்ம வேணுன்ற நேரத்துல எடுத்துற மாரி குடுப்பாங்க ஆமா கேப் இருக்கும் பல்லு மாரியே கேப் இருக்கும் ஒரே ஒரு பல்லு மட்டும் தா நா வச் சிருக்க வச்சுட்டு அந்த சைட்ல வந்து அட்டச் பண்ணி நம்மள அத அந்த கிரிப் மாரி புடிக்கணுல அதுக்கு ஒரு இது மாரி குடுப்பாங்க அத வச்சுட்டு நம்ம அட்டச் பண்ணோ அப்படின்னா அது வந்து ரியல் பல்லு மாரியே தா இருக்கும் யாரு இல் அது இருக்குன் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அது கரெக்டா நல்லா
இ இது வந்து நீங்க பல்லு அளவு குடுத்து உங்களுக்கு குடுத்தாங்களா இல்ல அப்படியே குடுத்துட்டாங்களா
இல்ல பல்லு அளவு குடுத்தாங்க ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆ நம்ப குழந்தைங்க அந்த கிளேல பொம்மல்லா செய்யுறாங்கள அந்த மாரி ஒரு திங்ஸ் மாரி இருக்கு அந்த பல்லுக்குள்ள சைட்ல எல்லாத்தையுமே வச்சு நம்ம பல்லோட சைஸ்ல அளவு எடுத்துக்குறாங்க அந்த பல்லு சைஸ் அளவு எடுத்துகிட்டு கேப் இருக்குற இடத்துக்கு ஏத்த மாரி அவுங்களே பல் செஞ்சு அத அட்டச் பண்ணிடுறாங்க
ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பல்லு வந்து கொஞ்சோ ஒடஞ்சிருக்கு க்குங்க எனக்குமே அப்ப அந்த மாரி இருந்தா நானுமே அந்த மாரி பல்லு அந்த மேல போட்டுக்கலான்னு நானு கேட்டங்க வேற ஏதுவு இல்ல
அது வந்து ஒடஞ்ச பல்லு ன் வைக்குறது கஷ்டந்தா ஏன்னா இப்ப வந்து அது வந்து கம்ஸ் இருக்குல்ல அந்த கம்ஸோட போய் அட்டச் பண்ற மாரி வப்பாங்க குடுப்பாங்க அப்பதா அது ஸ்ட்ராங்கா நிக்குமே நீ வந்து ஒடஞ்ச பல்லோட வைக்கும்போது அங்க வந்து கிப்பா புடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது
ஓ அப்புடிங்களா செரி சேரிங்க பல்லு இன்னு முழுசா ஒடையல ஒரு ஓரம் மட்டு லைட்டா மேலாக்கா ஒடஞ்சிருக்குங்க
அது எதுவு பண்ண முடியாது முழுசா நம்மள்து உடஞ்சிருந்தா மட்டுதா ஆ எக்ஸ்ட்ராவா குடுக்குற பல்லுக்கு வந்து அந்த கம்ஸோட ஒட்டுற மாரி குடுப்பாங்க அதுதா வந்து நம்மளுக்கு வந்து அது கிப்பா நிக்கு நம்மளால பேச முடியு சாப்பிட முடியு இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது
அதுதாங்க இந்த கடைசி பல்லு தாங்க ரொம்ப ஏதோ இடிக்கிற மாரி இருக் கு அது வந்து புடுங்குனோன புடுங்குனோன சொன்னாங்க நா தா பயந்துட்டு புடுங்காமே இருக்கங்க என்ன பண்றதுன்னே தெரிலே இன்னுமே பயமா இருக்குங்க
சொன்னாங்கன்னா எடுத்துடுங்க ஏன்னா பல்லு வந்து பக்கத்துல இருக்குறது வந்து இன்ஃபெக் டாயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் அப்பப்ப கொஞ்சோ சுடு தண்ணி வச்சு வாய் வந்து காக்லிங் பண்ணுங்க கொஞ்சோ உடம்ப பாத்துக்கோங்க பல்லு வலின்றது
என ஆமாங்க எங்க அம்மாவே எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு க்காங்க இன்ன வரைக்குமே கஷ்டப்பட்டுருக்காங்க அதனாலே எனக்கு எனக்கு பல்லுனாலே பயம்ங்க இன்னுமே பயத்துல தாங்க இருக் க என்ன பண்றதுன்னே தெரியல எங்க அம்மாக்கு இன்னுமே ஒரே ஒரு பல் லு ஒடஞ்சி இந்த இந்த சொத்த பல்லு வந்துச்சுங்க அது எல்லா பக்கமும் பரவி அவுங்க வாயில எல்லா பல்லையு எடுத்து அவுங்க ரொம்ப அதனால அவங்க சாப் கூட முடியாம அவுங்கோ மனதளவுலு செரி ஒடலு ரொம்ப பாதிப்பு ஆய்ட்டாங்க ரிம்மா அந்த பல்லெல்லா எடுத்து இன்னு வெக்கவே அவுங்க மூஞ்சு மாறி அவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்குமே எங் அம்மாவ பாக்குமோது ரொம்ப கஷ்டமா இருக்கு மத்தபடி உணவு பழக்கோ நடக்கற்து எல்லாமே பண்ணுவாங்க வீட்டு வேல எல்லாமே செய்வாங்க இந்த வய்சுக்குமே அவ்ளோ ஆக்டிவா இருப்பாங்க ஆனா இந்த பல்லுனால அவுங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்றத பாக்கவு எனக்குமே ரொம்ப சங்கடமா இருக்குங்க
எனக்குமே இந்த பல்லுல்லா வந்து இந்தளவுக்கு இருக்குன்லா எனக்கு தெரியாது அத நம்ப வந்து எதிர் கொள்ளும்மோதுதா நம்பளுக்கு பல் வந்து எவ்ளோ இம்பாட்டன்றது எனக்குமே புரிஞ்சது
இது முன்னாடியே இத பத்தி யார்னா சொல்லிட் ருந்தா கூட நம்ம ஆரம்பத்துல வந்து இருந்தே கொஞ்சோ அத இது பண்ணீர்க்கலாங்க நா எது பெருசா பண்லங்க ஒரு பக் கோ பல்லில்ல இன்னோர் பக்கோ நல்லாருக்குன்னு அந்த பக்கமே சாப்ட்ருனுந்தே இப்ப அந்த பக் கோமே பாத்தீங்கன்னா கொஞ்ச இதுவாக ஆரம்பிச்சிருச்சுங்க
அதுதா தப்பு நம்ம பண்றதே அதுதா தப்பு ரெண்டு பக்கமு நம்ம சாப் புடுணு அசைவு குடுக்கணு ஒரு பக்கோ மட்டு அதுக்கு வேல குட்த்துட்டே இருந்தோன்னா அது சொத்த கொஞ்ச வரதா செய்யு இல்லன்னா நீங்க நைட்டு படு க்கும்போது ப்ரஷ்
ப்ரஷ் பண்ணீட் தாங்க படுக் கற ரெண்டு வாட்டி நேத்து கூட பல் வலிக்குதுன் நைட் வந்து ப்ரஷ் பண்ணீட் தாங்க படுத்தே எம்மளுக் என்னன்னா ஒரு ஒரு ஸ்கூலுக்கப்பறம் ஸ்கூல் வய்ஸ்லியோ இல்ல அதுக்கப்பறமோ என்னமோ நம்ம வந்து நம்ம பல்ல எதோ பிரச்ன்னா செரி பண்ணீர்னுங்க கொஞ்ச வய்சான்துக்கப்பறோ நம்மளுக் அந்தளவு தெம்பிருக்கு மாட்ருக்குங்க ஒடம்பு ஒத்தொழைக்கு மாட்ருக்கு
ஹலோ
அ அலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது என்ன சமையல்
சமையலாங்க அதா காலைலே முடிச்சிட்டங்க நைட்டுக்கு தோச மட்டுந்தா போய் ஊத்தணு நீங்க
இங்யு அதேதா இட்லி செய்யணு
சேரி சேரிங்க அது தா எனக்குமே கொஞ்ச லைட்டா தாங்க எடுத்துக்கிற அந்த பல்லு ரொம்ப மே வா வாய வந்து போட்டு மெல்லம்மோது அந்த வலி வந்து நம்மள இப்போ பாடா படு த்துதுங்க எதனா கருக்கு முறுக்குன்னு சாப்ட்டா போது நம்ம நம்மளுக் வந்து அடுத்த ஆப்ப ஆப்பு வெச்சிர்துங்க நம்ம வாய் க்கே என்னத்தா பண்ணறதுன் தெரில அதுக்குன்னே இந்த முறுக்கு எது நா தின்றதே இல்ல எதையாவ்து தின்னு அத வலிய நம்ம அனுபவிக்கிற்துக்கு தின்னாமே ஒக்காந்துனு இருக்கலான்ட்டு எதையு தின்றதில்ல
ஒடம்ப பாத்துக்கோங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போங்க போய்ட்டு ஒடம்ப பாருங்க ஏனா பல்லுதா நம்மளுக்கு ரொம்ப முக்கியோ அது இல்லன்னா எதுமே பண்ண முடியா து வீட்டு வேலைகள்ருந்து எல்லாமே செய்யுன்னா நம்ப ஒடம்பு நல்லார்ந்தாதா செய்ய முடியு
சேரிங்க சேரிங்க
ஆ உங்ககிட்ட பேஸ்னதுல ரொம்ப சந்தோஷோ நன்றி
ஆமா ஆமாங்க நன்றிங்க நன்றி